பம் தோழி எப்டி இருக்குறீங்க தோழி
நல்லா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க என்ன சமச்சிங்க இன்னைக்கி என்ன சாப் ட்டிங்க
இன்னிக்கு சமயல் பெரியுதா எதுவு இல்ல தோழி சிம்பிளா முடிச்சுட்டோ ம் ம் ம் ம்
பண்ணுவீங்களா இல்ல போய் கட விதிக்கு வாங்குவீங்களா
நாங்க ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பாத்த நேர எடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாத்துட்டுதா நாங்க செய்வோமே நீங்க எப்படி
பொப்பமே கடைவிதிக்கு கு போகவே மாட்டோ ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் தா
ம் பொருள்லா தரமா இருக்குமா அதுலருந்து வாங்குனா
ஏ கொழந்தைக எல்லாமே நா ஆன்லைன்லயே வாங்கியே பழகிட்டே என்ன பண்றது இந்த துணிமணிங்க கொழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற டைப்பர்ங்க வைப்ஸ் அதெல்லாமே அதுல வாங்கினா கொஞ்ச நமக்கு வெல கொஞ்ச மலிவா கெடைக்குது நேர்ல வெட அ அதனால அதுவேதா நமக்கு உபயோகமா இருக்கு
ம் என்னென்னன்னா நீங்க வாங்குவீங்க என்னென்ன வாங்கறதுக்கு நீங்க மத்தங்களுக்கு இது சப் பரிந்துரை செய்விங்க இந்த ஐ எத வாங்குங்க தைரியமா அப்படின்னு எத சொல்லுவீங்க
துணி மண்ணிங்க நா வாங்குற துணி மணிங்க நா போடுற பெட்டோட உரை தலவா நீங்க வயிர் ச ம் கொழந்தையோட டைப் ப்பர்ரு லோஷன்னு கிரீம்மு சோப்பு குறிப்பாய்ந்த ஹிமாலயா பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கு நா ஏ கொழந்த பொறந்ததுலருந்து அதுதா யூஸ் பண்ணிக்கிட்ருக்கே அவனுக்கு ரொம்ப தோதுவா நல்லாருக்கு இன்னு ஆகல நல்லாருக்கு எல்லாமே அதுதா அது ஒன்னுதா அவனுக்கு அது எல்லாமே ஆன்லைன்ல தா வாங்குறே
இத மத்தவுங்களுக்கு பரிந்துரை செய்றீங்களோ
யாராது கேட்டாங்கன்னா என் தோழி ஒருத்தங்க இருக்காங்க அவுங்களு கொழந்த வச்சிருக்காங்க அவுங்களு கேட்பாங்க இது எது வாங்குறீங்க ங்க அப்படின்ட்டேன்னா சமையலுக்கு தேவையானது சமையல் கட்டுக்கு தேவையானது இந்த ஸ்டிக்கருங்க பாத்திர டப்பா அதெல்லா வாங்குவே அவுங்க ஏதாவது ஃபோ வீடியோ கால் பண்ணும்போது அவங்களுக்கு யாரு புடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்ச அதை அனுப்புறீங்க எல்லா நா அத வாங்கிக்கிறே நா எப்பவுமே இந்த சமையல் கட்டுக்கு தேவையான டப்பாங்க அது இதுன்னு நெறையா வாங்குவே ஆன்லைன்ல அதெல்லா அவுங்களுக் இப்பவு புடிக்கு அதனால அவங்களு ம் வாங்கிப்பாங்க
டைட் ஸ்லீமா அ அ ஒன்னுமே புரியல
நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
நா இன்னைக் பெருசா எது சமைக்கல தோழி இருக்கிறத வச்சு நேத்து என்ன செஞ்சோமோ அத வச்சு இன்னைக்கி நா ஏதோ பண்ணிட்டோம் நீங்க என்ன சமைச்சீங்க
சாதோ ரசோ கத்திரிக்கா முருங்கக்கா சாம்பார் முட்டக்கோஸ் பொறியல் ஒரே சமையலாதா போய்கிட்டு இருக்கு எழுந்ததே காலைள பதினோரு மணிக்கி
இவ்ளோ நேரா நேர கழிச்சி எழுறீங்களே வீட்ல யாரு ஒன்னு சொல்ல மாட்டாங்
எ மாமியார் இல்ல திருநெல்வேலிக் போயிருக்காங்க அதனால நா நிம்மதியா இருக்க என்ன பண்றது குழந்த வேற நைட்டு தூங்கவே இல்ல ஒரே அழுதுட்டே இருந்தா ம் அவனுக்கு அவ் பால் கொஞ்ச பத்தவில்ல அதனால ரொம்ப அழுது இன்னைக் அஞ்சர ஆறு மணிக்கு எல்லா எழுந்துட்டா எழுந்துட்டு திருப்பி வந்து தூங்கிட்டா ஒர் ரவுண்டு தூங்கி பதினோர் மணிக் தா எழுந்தா அதுனால இன்னிக்கு அப்படியே போயிடுச்சு நாள் வேற என்ன செய்றது
நேரோ எப்புடி போறதுனே தெரியவே மாட் இருக்குது இப்பதா விடியெற மாதிரி இருக்கிது அப்றோ பா தா ஏ மாலை ஆன மாரி இருக்கு எப்டி போதுனே
தெரில மத்தியானோ அவுளோ வெயில் அடிக்குது இப்ப சாய்ங்காலோ பாத்தா ஒரே மழையா பெய்யுது மழ பெய்தா வெயில் அடிக்குதானே தெரிய மாட்டேங்குது
எங்க ஊர்லியு அப்டிதா இருக்குது மழையு பெய்து வெய்லு அடிக்குது மா காலேல மழ வெய்லா இரு க்குது மாலைள மழையா இருக்கு
தா மத்தியானலா என்னால வெப்பந்தாங்க முடியில போறு போய் ஒரு குளியலே போட்டுட்டு வந்துர்லா அப்டின்ற மாரி போய் குளிச்சுட்டே வந்துட்டே அப்பறோ ஏண்டா குளிச்சோ அப்டின்ற அளவுக்கு வெயிலா இருந்துச்சு இப்ப பாத்தா மழ தூரிகிட்டு இருக்கு
ஆமா இந்தே இந்த சூட்டுகா காக தெனமு குளிக்க வேண்டியதா இருக்குது ஒடம்ப நம்ம பாதுகாத்து பேணி வச்சுக்கிட்டா தான தோழி
என்ன பண்றதுனே ஒண்ணு புரியல அதே சமையல் பண்ற சமைல் கட் ல இருந்து வெளிய வந்தா போய் குழின்னு தோணுது குளிச்சுட்டு வெளியே வந்தா ஏன்டா நீ குளிச்ச திருப்பி நீ குளிக்காம அப்டியே இருக்கு குளிச்சிட்டு வெளிய வந்தாலு அப்டியே அதே வெப்பத்லதா இருக்கோ
ஆமா திருப்பி நம்ம சமச்சுதான ஆ ஒவ்வொன்னு சமைக்காம இருக்க மாட்டோம மூணு வேலய மூண் நேரமு நம்மோ காலல் கேட் சமைல் அறைல இருந்தா நம்ம குடுத்தன் நடுத்தின்குறோ வே நமக்கு எது வீடுன்னா அங்கதா இருக்கு நம்மளுக்கு
சமைல முடிச்சு பாத்ரத்த கழுவி அத எடுத்து வக்கிற்துக்குள்ள திருப்பி மதியானோ வந்துடுது திருப்பி மதியானோ சமச்சி பாத்துரத் த எடுத்து வெச்சி சாமான கழுவி அள்ளி போட்டு தொடச்சி தூக்கிட் போய் கொஞ்ச நேரதா உக்காரே திருப்பி சாய்ங்காலோ வந்துர்து திருப்பி டீய போடு அத போடு இ த போடு ஆக மொத்தோ நமுக்கு விடிதா என்னியானே தெரியமாட்டேங்குது என்ன பண்றதுனே புரியல என்ன தோழி பண்றது சொல்லுங்க நீங்ளே
அது ஏனோ கரெக்ட்டு தா தோழி இ இந்த வேலலா செஞ்சு முடிக்கற்துக்குள்ள அ பாத்தா வேல நே நேரந்தா முடிஞ்சுடுது
என்ன சொல்ற இனி எ தோழிக்கிட்ட இப்போதா கொஞ்ச நேர த்துக்கு முன்னாடி பேசிட்டிருந்த அவுங்க வீட்டு வேலயு செய்யுற்தாங்ளா இன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வேல செய்றாங்ளா வகிரு வெக் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க வீட்ல இருந்த படியே வேல எவுளோ வேல சொல்றாங்க நமக் இவுளோ நாளா அது தெரியாம இருந்திருக்கு அவுங்ககிட்ட பேச போய்தா ஒரு ஒருத்தர் கிட்ட பேச போய் எவுளோ வேல இருக்கு அப்புடின் நமுக்கு அப்பந்தா தெரியிது
உண்மியாவே தோழி நாங்க மத்தோங் மத்தவங்கிட்ட நம்மோ பேசி பழகனாதா நம்போ எப்டி இருக்குறோ அப்டீன் நம்பள நம்போ ஜ அ ஜட்ஜ் பண்ண முடியிது
ஆ ஒரு மாஸ்த்துக்கு நாப்பதாயிரோ வரையு எடுத் தாங்கலா அவுங்க வீட்ல இருந்தே இந்த மாரி நம்ம நம்ம செய்ற மாரிதா செய்றாங்ளா ஆனா நாப்பதாய்ருவா வருதா அவுங்குளுக்கு அவுங்க நம்ப்ள என்ன சேர்த்து விடுறன் சொல்லி இருக்காங்க தோழி நீங்ளு சேத்துக்க சேந்துக்றீங்ளா
நீங்க சேருங்க உங் சேத்து விட்றன் சொல்லிக்கிறாங்களே நீங் சேரிங்கனா நானு சேந்துக்கறே
சேரி சேரி நா சேந்தா உங்ளியு தூக்கி வந்து சேக்காம இருப்பனா தோழி நீங்க என்னோட தோழியாச்சே என்ன செய்யற்து
அதான ஒர்த்த தோழிக்கு தோழி தானே உதவி செஞ்சாவனோ
வேறென்ன இப்பதா அந்த தோழி கிட்ட பேச பேச எனக்கு நேரோ பத்தவே மாட்டேங்குது அவுங்ககிட்ட கறியால இல்லாம நா சும்மாதா பேச ஆரம்பிச்ச நா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கே கிட்டத்தட் ட ஒரு நா ப்பது நிம்சமா பேசிர்ப்ப அவுங்க கிட்ட சும்மா பேசியே அவுங்க வேல பத்தி பேசி நாப்பது நிம்ஸோ பேசிருக்கே அவுங்ககிட்ட அவுங்க அவ்ளோ வேல செஞ்சிருக்காங்க
ம் ம்
என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னே தெரியில நீங்க என்ன சமைச்சிங்க தோழி
இன்னக்கி பெருசா எதும் இல்ல தோழி நைட்டுக்கு தா ஏதாச்சு சமைக்கணும் ப்ளான் போடணு இரவு உணவு என்ன உங்களுக்கு
இரவு உணவா இர வே இன்னு வர்ல அது குள்ள இரவு உணவு
எங்க இப்பிடின த்துக்குள்ள இரவுதா வந்துருமே இரவு போய் பகலே வந்துறுது மறுநாளே விடிஞ்சிருது பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் பொழுதே முடிஞ்சிருச்சு
அதுதான் தோழி என்ன பண்றதுன்னே தெரில இன்னும் முடிவு பண்ணல மதியானம் வடுச்ச சாதமே இருக் கு அந்த சாதோ கொழம்பெல்லா இருக் கு தோசமாவு இருக்கு அதயே வச்சுதான் எ எதயாவது செஞ்சு சாப்ட வேண்டிதா நம்ம என்ன பத்தா சாப்ட றோ ஒரு ரெண்டு தோச இட்லினா ஒரு ரெண்டு இட்லி சாதோனா கொஞ்ச சாதோ அதுதான சாப்ட போறோ
அது என்னவோ நம்போ ன் நம்ம வேல செய்றதுக்கு நம்ப ஆரோக்கியமா இருக்கறதுக்கு ஆரோக்கியமான உணவுககள சாப்பட்ணும்
அத நீங்க சொல்றது என்னமோ உண்மதா, இருந்தாலும் என்ன இட்லி, தோச, மக்ருனி, பூரி, அத தவர வேற என்ன செய்றாங்க நம்ம வீட்ல நம்ம என்ன சைன்
அதுக்கு பதிலா தான் தோழி இப்போ என்ன சொல்றது அ கேவர் உளுந்து செய்ங் கேவர் களி செய்ங்க கேவர் கூழு செய்ங்க கேவருக்கு இத செஞ்சு அது மாரி சாபி அது மாரி சிறு தானியங்களுடவா சாப்ட்டுக்கணும்
ஆமா நீங்க சொல்றது உண்மதான் இப்ப இருக்குற காலகட்டத்துல ல எல்லாமே எல்லாமே வந்துரு ச்சு ரசாயனம் கலந்தது தா இருக்கு நாம ல நம்ம தான் பாதுகாக் க்கணும் நீங்க சொல்றது என்னமோ உண்மதான் தோழி
பாருங்க இப்ப நம்ம அம்மாவோடல்லா எவ்ளோ ஆரோக்கியமா இருக் க்கறாங்க அவுங்களுக்கு இன்னோ வயசு அறுவதா நம்மளு இப்ப முப்ப இருவதுக்கே மூச்சு தள்ளாடுது மூச்சு படி ஏற முடியலன்றோம் படி இற முடிலன்றோம், ரெண்டு மொற எறிட்டு அய்யோ என்னால முடில இவ்ளோ வேலயா அப்டினானா நம் நம்மோளட அம்மாக்கள் முது நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்கல்லாம் ஆரோக்கியமா இருக்குறோ அதுக்கான உணவு அது மாரி
என்னாலும் கூட தோழி, நீங்க என்ன இருந்தாலு நெனைச்சுக்கோங்க, படி எறங்கி, ரெண்டு வாட்டி படி எறங்கி வந்தன்னா மூணாவது வாட்டி ஏரி எறங்க முடில முட்டி வலிக்குது முதுகு வலிக்குது எனக்கு வயசு ஆயிடுச்சா இல்லியா அம்மாக் வயிசாயிச்சானே தெரிய மாட்டேங்குது அவ்ளோ இருக்கு ஒடம்புல குறையா இருக்கு
பாருங்களே இத்த நிக்கிறவங்க சாப்டவு செய்றோ ஆனா சாப்பாடு ஆரோக்கியமா இல்ல அதா இங்க ஒன்னு
ஆ அந்த காலத்துல சாப்பாடெல்லா அவ்ளோ நல்லா இருந் சு தோழி அந்த கால்த்து சாப்பாட் மார்லா இப்ப எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க
அது என்னமோ கர்ட்தா அதா நம்ப வீட்லயே எவ்ளோ ஒரம் போட்டு வளர்த்து செடி கொடி அது மாரி இயற்கையா நம்போ சூழல்ல மாத்திக்கணு நம்போ
அது என்னவோ உண்மதா இப்ப எங்கே எ மாமியாரோட வீட்லயே செடி கொடி வளக்கணுன்னு சொல்லுவாங்க அதெல்லா பாத்தாலே எனக்கேது ச்சலா வரோ அவுங்க பண்றதுலா சுத்தமாவே இருக்காது நமக்கு என்னவோ சுத்தமாவே இருந்திருந்து பழகிட்டு சுத்தமா இல்லனாலே ஒரு மாரி கடுப்பா வருவோ என்னென்னா கண்ட கருமோ கறி கழுவுனா அந்த தண்ணிய தூக்கிட் போயி ஊத்திறாங்க காய்கறி கழுவுனா அந்த தண்ணிய போயி ஊ ட்டு வந்துர்வாங்க கலி கறித்தண்ணி மீன் கழுவுன தண்ணில்லா எவ்ளோ கவுச்சு நாத்த அடிக்கோ அதெல்லா அதுல போயி ஊத்துனா ஒரோன்னு சொல்றாங்க ஆனா நம்ளாலலா அது பக்கத்துல கூட போக முடியமாட்
அது ப அதுக்கான புரோபெர் ப்ரொசீஜர்ஸ் செஞ்சு அது மாரி செய்யணு அது அதுக்கான வழி முறைகள் என்னவோ அது மாரி செய்யணு அந்த் தண்ணிய வெச்சு மாலையல ஊத்துனீங்கனா கண்டிப்பா வரும் அந்த செடிக்கான உணவு ஸ்ட்ரென்த் அதுக்கு அது
அது நீங்க சொல்றது எனக்கு புரிது அவங்க சொல்றது எனக்கு புரிது ஆனா எனக்கு இன்னோ வந்து செடி வளர்க்கறது கோழி வளர்க்கறது குருவி வளர்க்கறது மாடு வளர்க்கறது அதெல்லா புடிக்க மாட்டேங்க எ மாமியார்க்கு ஒரே கா மாட்ட வளக்கணு கிளிய வளக்கணு பூனையை வளக்கணு ஆட்ட வளக்குன்னு கோழி வாங்குன்னு சொல்லிக்கிட் தாங்க இப்போ ஐயோ கோழி எல்லா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அவுங்க கோழி வேணு கோழி வேணுன்னு பளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த கோழின்னு ஒரு பேரை கேட்டாலே எனக்கு இன்னும் இது வைரலாக கலக்கிற மாதிரியி இருக்குது அவங்க எதுவும் சுத்தமா பண்ண மாட்டாங்க ஊடெல்லா அது பாத்ரூம் போயி வச்சாலு நம்மதா சுத்தோ பண்ணும் அதெல்லாம் நமக்கு இருக்கற வேலயே அங்க பத்து பத்து வேலயா இருக்கோ இதுல இது வேலயா நம்ம செஞ்சுகிட்டு இருக்க முடியுமா
என்ன பண்றது தோழி நம்மோ ஆரோக்கியமா இருக்கறதுக்கு நம்போ கொஞ்சோ முயற்சி பண்ணிதா அவுன்னோ எதா பண்டு நம்மள
நம்மோ என்ன முயற்சி பண்ண மாட்டோன்னு சொல்லலியே தோழி இருந்தாலு இந்த கோழி ஆடு மாடு மீனு இதெல்லா வளத்தாலே அதோட வாசனையே நமக்கு பிடிக்கவே மாட்டேங்கிதே தோழி என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு அதெல்லா ஆகவே ஆக மாட்டேங்குது என்ன செஞ்சாலு புடிக்கல
ல நம்ப அதுல இருந்ததே இல்லாதுனாவோ வ அந்த வேலய செ